ஹலோ சொல்லுங்க தோழி உம் உம் நல்லா இருக்கு கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நாங்க சூப்பரா இருக்கோம்
உம் சாப்பிட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
பிரியாணி சிஸ்டர் கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி நீங்க
சரி சரி சூப்புருங்க நாங்க தோசைங்க இன்னைக்கு கிருத்திகை நாங்க சாப்பிட மாட்டோம்
செரி செரி
அதனால தோசை
ஆஹ் கிர்த்திகை அம்மாவா ச எதும் பாக்கவே இல்ல சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சாப்ட்டுறது பசிச்சா சாப்ட்றது வெளியில பொய்ட் போயிட்டு வரும்போது பார்ப்ப நாண்வெஜை பார்த்தா சாப்பிட்ரு
சரி சரி என்னைக்குதான் நான்வெஜ் சாப்பிடுறீங்க ஓ சூப்பருங்க சூப்பருங்க உம்
அர்கில் சுத்தி கொண்டாடுறவங்களுக்கு தான ஸ்பெசல் ச நமக்கெல்லாம் அப்படி இல்லல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா எங்களுக்கு நாங்க கொண்டாடுவோம் அதனால எங்களுக்கு தெரியும்
சேரி சேரி
ம்ம் நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நா சிக்கன் நல்லா சமைப்பேன் சிஸ்டர் பெப்பர் சிக்கன்
ஓ சரி சரி சரி எப்படி செய்யணும் அந்த டிஸ்சு
சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி புதினா மல்லி போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கர மசாலா மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம இப்ப சில்லி சிக்கன் பண்ணிட்டு பெப்பர் சிக்கன் பண்றதுனால ஆயில் இது தேவையில்ல தண்ணியா இருக்க மாட்டாம்லா நம்ம லைட்டா தண்ணி சிக்கன்லயே தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால வெங்காயம் தக்காளி வதக்கி சிக்கனா போட்டுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் ஊட்டுறணும் அவ்ளோ தான்
ஓ சிக்கனை கூட விசில் விடுவீங்களா
பண்ணணும்னா விசில் விட வேண்டாம் மூடி வச்சு எடுத்தரலாம் ஒரு பத்து நிமிஷத்துல
ஏன்னா குக்கர்ல விசில் விட்டா அந்த சிக்கன் வந்து தண்ணியாவே இருக்குது ஒரு கிரேவி மாதிரி வராது
ஆமா ஆமா நம்ம வந்து விஷல் பிரசர் வைக்காம லைட்டா க்ளோஸ் பண்ணி மட்டும் வைக்கணும் பிரசர் போடக் கூடாது போடாம ஒரு டென் செகண்ட் டுவண்ட்டி செகண்ட் வச்சுட்டு
சரி சரி சரி சரி சரி ஆஹ் ஆஹ் புடிச்ச உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சிக்கன் தானா ஏ
ஆ ஆ ஆமா சேர்
சரி சரி வெஜ்ல என்ன புடிக்குங்க
ஜில பீட்ரூட் சாதம் புடிக்கும்
ஆன்
பீட்ரூட் புளி குழம்பு வச்சு பீட்ரூட் வச்சா சாப்டுவேன்
ஒ சரி சரி சரி சரி
உம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல்னா நல்லா இருக்கும்
அஹ் அஹ் ஆஹ் எப்படி வீட்டு்ல கால்ல ஒர்க் பண்றீங்களா
பண்றேன் எங்க அம்மா கூட தான் இருக்கேன் அதனால எங்க அம்மா அப்ப சமைப்பாங்க அவங்க கூட சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி ட்டு
சரி சரி சரி சரி
உம் அவங்கதான் குக் பண்ணுவாங்க
சரி சரி சரி ச சரி உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா
தெரியும் சிஸ்டர் தெரியும் சிஸ்டர் நான் வந்து வேலைக்கு போறதுனால கால்ல சீக்கிரமா எழுந்துச்சி கிளம்ப தான் டயம் இருக்கும் பையனையும் களப்பிட்டு நானும் கெளம்பி அவன பஸ்ல விட்டுட்டு அதுக்கப்றம் நான் திரும்ப வந்து
உம்
கெளம்பி திரும்ப போணும் ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கு இங்க இருந்து கிளம்பனாதான் அங்க ரீச் ஆக முடியும் நயன்க்கலாம் நைன் ஒ க்ளாக் நைன் டென்க்கு ரீச் ஆக முடியும்
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஒ அதனால
ஆமா
உம் பையன் ஸ்கூலு விட்டு வந்தானா தனியா இருக்
என் பேரன் எங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க
ஒ சரி சரி சரி சரி
உம்
உங்க பையன் நல்லா படிப்பானா
ஆஹ் படிப்பான்
உம் உம் உம் உம் சேரி சேரி
படிப்பான் தக்கன்ன சேட்டையும் இருக்கும்
ஓ சரி ச படிச்சா சேட்ட இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லங்க படிக்கணும் நல்லாஅதான்
உம் உம்
உம் சாமியிலாம் நல்லா கும்புடுவீங்களா
ஆஹ் கும்பிடுவோம் சிஸ்டர்
உம் உம் உம் இ ரீசன்டா எந்த கோயிலுக்கு போனீங்க
இங்க போனும் மாரி இருக்கங்கூடு தெரியுமா சிஸ்டர் அங்க
தெரியாது சிஸ்டர் எங்க இரு
அங்க அது வந் வந்து மதுரையிலருந்து வர்ற வழியில மேல கரந்தையில இருக்கு
ஓ செரி செரி செரி செரி செரி
உம்
உம் அம்மன் கோவிலா
ஆமா சிஸ்டர்
சரி சரி சரி சரி சரி உம் பரவாயில்ல அந்த கோயிலோட சிறப்பு என்னது
அந்த கோயிலோட சிறப்பு என்னதுனா மாவெளக்கு எடுப்பாங்கா சிஸ்டர் எதுவும் உடம்பு சரியலனா உடம்பு சரியலனா வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டோம்னா எதனால நடக்கும் நம்ம வீட்டு இல்ல ஏதாவது இது கை கால் வலி எது ஒண்ணதுண்ணா அங்க சின்னதா விப்பாங்க ஒருஷ குமாரி அ வேண்டிட்டு உண்டில போடணும்
சரி சரி சரி சரி சரி
உடம்பு சரியல்னா மாவிளக்கு எடுப்பு பாங்க ஒடம்புல்ல
உம் உம் உம் உம் உம் உம்
வேற ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல சிஸ்டர்
செரி செரி செரி செரி நாங்க எங்களுக் கூட அம்மா வீடு அந்த தூத்துக்குடி டிஸ்டரிக் இருக்குல அங்கதான் இருக்குதா அதனால இந்தக்கிட்ட தா அம்மா வீடு லீவுக்கு வந்தப்போ கூட நாங்க சங்கரன்கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆஹ் கேள்விப்பட்டுருங்க கேள்விப்பட்ருக்கே
ஆஹ் தூங்டாகிறாதிங்க சிஸ்டர்
ஆஹ் தூங்குல சிஸ்டர் சொல்லுங்க
உம் அங்க போனோம் அங்க போயி சாமி கும்பிட்டுட்டு
ஒரு நாள் இருப்பா சிஸ்டர்
ஒரு நாள் நாங்க ரயில்வே ஒரு ஒரு நாள் சிஸ்டர் நாங்க ரயில்வே ஸ்டேஷன் டேய்ன் வந்து அங்க ஏறதுக்கான டிக்கெட் போட்டிருந்தாங்களா அ ட்ரெயின் அங்கே தான் வரும் அதனால சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்பறம் ட்ரெயின்ல வந்தோம் சிஸ்டர் அதுக்காண்டி போனும் நீங்க அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா
போயிருக்கேன் சிஸ்டர்
உம் உம் உம் உம் உ உம் அந்த கோயிலோட சிறப்பு உங்களுக்கு தெரியுமா
எந்த கோயிலோட சிறப்பு சிஸ்டர்
சங்கரம் கோயிலோட இது
சங்கரன் கோயில் வந்து பாம்பு கோயிலு பாம்பு வந்து நம்ம வீட்டு கனவுல வந்துச்சு நா அந்த கோயில வேண்டிக்கிட்டம்னா பாம்பு கனவுலாம் வராது அங்க வெளியில விப்பாங்க பாம்போட சிப்பி எல்லாம் விப்பாங்கா அத வாய்ன் வந் எது வீட்டுல வச்சோம்னாலும் பாம்பச்ச தொந்தரவு பண்ணாது
ஒ சரி சரி சரி நாங்க அதனால தாங்க போனோம் எங்க பையனுக்கு வந்து பாம்பா கண்ணுல தெரிஞ்சுட்டே இருந்ததா
அஆ
சின்ன பையன் அடிக்கடி பாத்துட்டே இருந்தான் அதனால தான் சரி வேண்டிட்டு அங்க போய் அதெல்லாம் வா ங்கி சொன்னாங்க அங்க அத வாங்கி உண்டல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க
ஆஹ் ஆஹ்
சரின்ட்டு நாங்க வாங்கி உண்டில போட்டோம்
போட்டதுக்கு அப்புறம் வராது ச
ஆஹ் வரல வரல வரல
உஹம்
உம் அதே மாதிரி அம்மா வீடுல கூட புளவம்பரம் கோயில் இருக்கு அதுக்கு கூட நாங்க இந்த லீவுக்கு போனோம்
ஆஹ் ஆஹ் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர்
உம் அது ஏதாவது ஒரு டரிப் போயிட்டே இருப்போம் ந முக்கவசி கோயிலுக்கு தான் போவோம் நாங்க
உஉம்
நீங்க சிஸ்டர் உங்க பையன் எப்படி ஸ்கூலுக்கு ஒழுங்க போவோனா அழாம
அதெல்லாம் அழமா போயிருவான் சிஸ்டர்
அஹ் ஆஹ்ஹ் நீங்க கொண்டு போய் விடுவீங்களா
இல்ல அப்பா கொண்டு போய் விடுவாங்க ஆ னாப் பென்சில் சேலு தொலைச்சுட்டு வந்துருவாங்க சிஸ்டர்
ஓ சார் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஒழுங்கா பேசுங்க சார் ஆஹ் உம் சரி சரி சரி சரி அப்ப டெய்லி நீங்க வாங்கி குடுப்பீங்களா
அதெல்லாம் இல்ல ஒரு நாள் கிளச்சிட்டானா மறுநாள் டீச்சர்டே போயி பென்சில போட்டு வந்துட்டேன் பா பாருங்கன்னு சொல்லுங்க தேடி குடுங்கன்னு சொன்னா டீச்சரே தேடி கொடுத்துருவாங்க
ஓ அப்டிதான் பண்ணணும் நம்ம டெய்லி தொலைச்சி தானே சொல்லிட்டு டெய்லி குடு த்தோன் வச்சுக்கோங்க நம்ம தொலைச்சிருக்கோம் அதனால நம்மளுக்கு அம்மா தருவாங்க அப்படிங்கிறஒரு இது வந்துரும் அதனால நீங்க பண்றதுதான் கரெக்ட் மறுநாள் அவுங்க தேடி குடுத்துருவாங்களா ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரி சேரி சேரி
நான் கால் பண்ணி சொல்லிருவேன் அவன் வசுட் வந்துட்டான் எடுத் து வைங்கன்னு கேட்ருவன்
ஆஹ் ஆஹ் ஆஹ் அவுங்க எடுத்து வச்சிருவாங்க சேரி சேரி சேரி உம் உம் உம் உம் எப்டி நீங்க கொண்டு போய் வுடுவீங்ளா பையன
இல்ல இல்ல இங்க காரல்லாம் வரும் வீட்டு பக்கத்துல
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரி சேரி சேரி சேரி சேரி பஸ்ல எல்லாம் சமத்தா போயிருவாரா
ஆமா ஆமா மேல ஏறிதான் நிக்கா ராக ஸ்கூல் பஸ்ல என்னன்னு தெரியல அங்க பத்து டீச்சர் இருப்பாங்க அவுங் பழகன விட்டேன் அவுங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆஹ்
சரி சரி சரி சரி ஏன்னா பஸ்ல போறது அது ஒரு சில நேரத்துல நல்லதான் ஒரு சில நேரத்துல ஆபத்தா இருக்கும்ல அதனாலதான்
அஹ் ஆஹ் ஸ்கூல் பஸ்ல இவுங்க ஏத் திவுடுறதுக்கு ஒரு ரப்பன்டேட்டிவ் இருப்பாங்க அவுங்க பொறுப்பா ஏத்தி வுட்டு பேக்க கூட வாங்கி வச்சிப்பாங்க
ஓ சரி சரி சரி சரி சரி அந்த மாரி பாதுகாப்பா இருந்தா அனுப்பலாம்
ஆஹ் ஆஹ்
ஏ ரொம்ப தூரமா ஸ்கூலு
ஆமா ஸ்டர் அர மண் நேர ஆகு வீட்ல இருந் ந்து அங்க போறதுக்கு அர மண் நேர ஆகு அஹ் ஆஹ் டொண்ட்டி கிலோமீட்டர் இருக்கு
ஓ அதனால இப்போய் விட முட முடியாதே வண்டியில
ஆமா ஆமா அதனாலதா மினி பஸ்சுல விட்டது ஸ்கூல் பஸ்ல
ஓ சேர் நன்றி தோழி
ஆஹ் ஆஹ் சேரிங்க சிஸ்டர்